ஆ கேக்குது வணக்கம் தோழி
பிடி இருக்கிங்க நலமா இருக்கிங்ளா சாப்ட்டிங்ளா
ம் நலமாருக்கோ நீங்க நலமா இருக்கிங்ளா
ம் நானு ரொம்ப நலமா இருக்கே தோழி அப்பற என்ன பண்றிங்க
இங்க மாடில சும்மா உக்காந்துருக்க நீங்க என்னா பண்றிங்க
ம் நா இங்க வீட்லதா தோழி இருக்கே ம் அதுக்கப் புறோ வேறென்ன என்ன தலைப்ப பத்தி பேச றோ எத பத்தி பேசலாம்
நமக்கு நம்ம வந்து அந்த அந்த காலத்துக்கு இப்ப இந்த காலத்துக்கு என்ன மாரி இருக்குன்னு உங்க நீங்க நெனைக்கிறிங்க
பொதுவா சொல்லணு அப்டின்னா இந்த ம் கம்யூனிகேஷன் அதாவது என்ன சொல்றது ம் ஆ உரையாடல்கள் ஆ உரையாடல்கள் பரிமாறுறது பத்தி சொல்லணு அப்டின்னு பாத்திங்கனா முதன் முதல்ல அந்த காலத்துல என்ன பண்ணுவோ அப்டின்னா ஒரு லெட்ரு போடுவோ லெட்டர் போட்டோ அப்டின்னா அது எப்படியு போய் சேர்றதுக்கு ஒரு அஞ்சாறு நாள் ஆகலா ஆனா நம்ம என்ன மெசேஜ் வந்துட்டு சொல்ல வர்றோமோ அது வந்துட்டு கன்வே பண்ணவே முடியாது அதே இந்த காலத்து அப்படியே கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சுதான் நமக்கு டெலிபோன் வந்துச்சு டெலிபோன் வந்தது க்கு அப்புறம் என்ன அப்பின்னா அதுவும் நம்ம கு அவங்களுக்கு அதே மாதிரி அவங்க வீட்டுலயும் டெய்லி இருந்த தான் நம்ம போன் பண்ணி பேசுற மாதிரி இருந்துச்சு அப்புறந்தான் அந்த ஒருவா காயின் போடுறதுக்கு கொண்ட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன பண்றோம்னா ஒர்ருவாக்காயின்ப்ப பண்வதுப் பண்ணி நம்ம பண்ணலாம் ஆனா நம்மகிட்ட போன் இல்லாட்டி பரவாயில்ல அவங்ககிட்ட போன் வந்துச்சுன்னா அந்த ஓருவாக்கயன போட்டு பண்றது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா போனே வந்துச்சு ச்சு எல்லாத்துமே பட்டன் போன் வந்துச்சு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச டச் போன் வந்துச்சு அப்புறம் எல்லாத்தையும் லேப்டாப் வந்துச்சு டிவி வந்துச்சு அப்படியே அதுக்கப்பறம் அஹ் என்ன தொட்றது தகவல்கள் அப்படியே பரிமாறிட்டே இருக்கு இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீடியோ கால் ஆப்ஷனும் வந்துருச்சு வெளிநாட்டு இருந்து அப்பல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாது வெளிநாடு போனாலுமே பிள்ளக்கு என்னாச்சோ அப்படிங்க மாதிரில்ல யோச்சு யாராவது ஊருக்கு வந்து அவங்கள்ட்ட தகவல் சொல்லி விடுறதா அந்த மாதிரி இருச்சு இப்ப நம்ம பாக்கணும்னா டக்குன்னு ஒரு வீடியோகால் பண்ணோனா பாத்து
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா உம் ஆமா ஆமா இது வந்துட்டு இதுல இந்த இதெல்லாம் ஒரு நல்லது இருந்தாலு நம்ம வந்து அந்த தொலைபேசியை கொஞ்ச வந்துட்டு ஒரு ச அஹ் ஒரு பாதுகாப்பான முறையில பயன்படுத்தணு ஏன்னா வந்துட்டு அதுலயே நமக்கு நமக்கு தேவையானது அதுல இருக்கு நமக்கு தேவ இல்லாதது அதுல இருக்கு நம்ம வந்து நமக்கு எப்பவுமே தேவையானது மட்டு எடுத்துக்கனு அதுதான் அதுல ஒரு சிறந்தது
உம் ஆமா தோழி தேவையானது எடுத்துக்கிட்டோனா பிள்ளைங்களுக்கு நல்லது நமக்கு நல்லது அதே ரொம்ப வந்துட்டு பாத்திட்டே இருந்தோ அப்படின்னா அது கொஞ்ச கஷ்டந்தா
ம் ம் அதேமேரி வந்து அப்பலா வந்துட்டு அ வாசல்ல தூங்குவாங்க அதுக்கப்புறோ வந்துட்டு இந்த மாடில தூங்குறது அதெல்லா இருந்துது ஆனா இப்பலா எப்டினா வீட்டுக்குள்ள வந்துட்டு வீட்டுக்குள்ள பூட்டிட்டு தூங்குனாலுமே ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கு இப்பலா அந்தமாரி இப்ப மாறிடுச்சு அதே மாதிரி அப்பலா வந்துட்டு புள்ளைங்கள்லா ஒரு ஒரு ம் வெளில போயிட்டு வெளாடுவாங்க ஒரு ஆர்வமா ஆனா இப்ப எல்லா எல்லா தொலைபேசி வந்ததுனால யாரு வீட்டவுட்டு கூட வெள்ல போறதில்ல அதுவு இந்த நகரத்துலலா வந்துட்டு பக்கத்து வீட்டு காரங்க பேரு கூட யாருக்கு தெரிய மாட்டங்கிது அந்த அளவுக்கு இருக்காங்க இப்பலா ஆனா அப்பலா வந்துட்டு அந்த கிராமங்கள்ல எல்லா ஒ ஒருத்தங்க ஒருத்தங்க பேசிகிட்டு இங்கேந்து இங்கேந்து அவுங்க அவுங்க வீட்டுக்கு கொழம்பு குடுக் இருக்றது சரி அல்ல அவங்க வீட்ல போய் தூங்குறது அந்தமேரி ரொம்ப ஒரு கு ஒரு கூட்டு குடும்ப மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு நா ந இன்னைக்குங்க எங்க வீட்ல சமக்கிறோ நாளைக்கி உங்க வீட்டுல சமைங்க அந்தமேரிலா இருந்தாங்க ஆனா இப்பல்லா வந்துட்டு யாரு யார பத்தியும் பேசுறதுக்கு கூட நேரோ இல்ல ருமே அப்புற இந்த வேல வேலன்னு சொல்ட்டு ஓடிட்ருக்காங்க இது வந்து அவங்களு சொல்ல முடியாது நம்ப இந்த கால கட்ட அப்டி மாறிட்டு அதுக்காக எல்லாரு ஒழச்சுதா ஆகணு வேலைக்கு போய் தா ஆகணுன்னு ஆயிடுச்சு அந்த மாதிரி அதே மா உம் அந்த மாதிரி து அப்போ வந்துட்டு எல்லாரு வீட்ல அம் பெண்களெல்லா வேலைக்கு போகாம வீட்ல இருந்தாங்க அப்போ வந்துட்டு அந்த குடும்பத்த கொஞ்சம் பாத்து பாத்துக்க முடிஞ்சுது காரணம் வந்துட்டு அப்ப எல்லாம் சத்தான உணவா சமைச்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி ஆனா அவுங்க இப் இப்போ வேலைக்கு போனது வந்து தப்பு கிடையாது ஆனா அவுங்க வேலைக்கும் போய்கிட்டு குடும்பத்தையும் பாக்கணுங்கப்ப அங்க கொஞ்சம் சிரமமா இருக் கு ஏனா வந்துட்டு இப்ப அவ்ங்க வேலைக்கு போய்கிட்டு அவுங்க வீட்டுக்கு வந்து குழந்தைங்களையும் பாக்கணும் அப்புறம் வீட்டுல தாத் தா பாட்டி ருந்தா அவ்ங்களையு பாக்கணு இங்க எல்லாருக்கு அப்றோ கணவர் அவ்ங்களையு பாக்கணு அவ்ங்க எல்லாருக் ஒரு சத்தான உணவு சமைச்சு தரணும் அப்படிங்கிறதுல வந்து அவுங்க ரொம்ப ஒரு அதி கவனம் செலுத்த முடியல ஏன்னா வந்துட்டு அவுங்க அந்த அந்த வேலை பாத்துட்டே அவங்க ரொம்ப ஒரு கலைப்பா இருக்காங்கறப்போ போ நம்ப டக்குன்னு ஆ எதாச்சு ஒன்னு ச அவ்ங்களுக்கு சம்ச்சு குடுத்துட்டு நம்ப அடுத்தே நமக்கு தூங்கணு அந்த மாதிரி தா இருக்கு அப்போ வந்து யாரையு பா அவ்ங்கள அது வந்துட்டு யாரையு அவ்ங்க அவ்ங்கனாலாக் கவனிச்சிக்க முடிய்ல இப்போ ஆனா அது அது இப்ப அவங்க வேலைக்கு போறது வந்து நம்ம பெண் சுகந்தரம்ங்கிறது அது வந்து ஒரு நல்ல விஷயம தான் இருந்தாலும் இப்போ அவ்ளவா அந்த குழந்தைங்க எல்லாம் கவனம் செலுத்தி பாக்க முடியலங்கிறது ஒண்ணு இருக்கு
ம் ஆமா தோழி அதே வீட்ல வந்துட்டு நம்மளோட அம்மா இல்ல மாமியார் அந்த மாரி யாரு இருந்தாங்க அப்டினா கொழந்தைங்கள பாத்துக்குவாங்க நம்ம வேலைக்கு போகலா ஹ வீட்ல அந்த மாரி பெரியவங்க யாரும் இல்ல அப்டின்னா கொஞ்ச கஷ்டந்தா ஏனா நம்ம இதே டயத்துக்கு பிள்ளைங்களையு கெளப்பி விட்டு கட்டனு நம்ம நம்மலும் கரெக்ட் டயத்துக்கு வேலை போனும் இல்லன்னா அங்கேயும் திட்டுவாங்க
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா அப்பல்லாம் வந்துட்டு கூட்டு குடும்பமா நதாங்க ப்ப ஆஹ் தாத்தா பாட்டி அப்புறோ அம்மா அப்பா குழந்தைங்க அப்படி இருந்தாங்க ஆனா இப்ப எப்படின்னா அம்மா அப்பா குழந்தைங்க இருக்குறது கு குடும்பமா இருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்பல யாரும் தாத்தா பாட்டியோட சேர்ந்துல யாரும் இருக்கிறது இல்ல இது வந்துட்டு நம்ம அவங்கள சொல்ல முடியாது காரணம் வந்துட்டு அந்த மாதிரி மாறிடுச்சு நானும் வேலைக்கு போறேன் நீங்களும் வேலைக்கு போங்க அப்ப யாரு பாத்துக்கிறதுங்ற மாதிரி ஆய்டுச்சு அப்போ அவங் இருந்தாங்க வந்துட்டு இந் தாத்தா பாட்டி இருந்து அவங்க பாத்துக்கிட்டாங்க நான் பாத்துக்கிறேன் நீங் போயிட்டு வாங்க அப்படின்னு இப்ப வந்து பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லங்கிறதுனால தான் இந்த சின்ன பிள்ளைங்கள கொண்டு போய் இந்த ஸ்கூல்ல ஆ பள்ளிக்கூடத்ல போய் சேத்து வுட்றாங்க ஏன்னா அவங்க வீட்ல இருந்த அவங்க ளைய யாரு பாத்து முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போய் சேத்து விட்றாங்க அதுலியு இப் இப்போ வந்துட்டு எல்லாமே அந்த அந்த இப்ப போய் சேத்து விட்றாங்க சின்ன பிள்ளைங்களுக்கே அதிகமா அ கட்டணம் வாங்குறாங்க அதுவும் கொஞ்சம் சிரமமா இருக்கு இதே வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்ககிட்டே விட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிருந்தருக்கலா அது கொஞ்சம் வசதியா இருந்திருக்கும் அவங்க வீட்ல இருந்திருந்த
ம் ஆமா தோழி அதுக்கு என்ன பண்றது அது ஒரு ஒருத்தவங்களோட சூழ்நிலை பல பேருக்கு வேலைக்கு போகற அளவுக்கு வீட்டுல வந்துட்டே பாத்துக்குவாங்க சில பேருக்கு அந்த மாரி இருக்குறது இல்ல என்ன பெண்கள பொறுத்தவரை வேலைக்கு போனாங்கன்னா அவங்க கொஞ்ச இண்டி பெண்டென்ட்ட இருக்கலா ஆ அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்றது அதா அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் அப்டி சொல்லாம் சில பேருக்கு வந்துட்டு வேலைக்கு போக முடியலன்னா குழந்தைகள் இருக்கலாம் வீட் ட்டு சூழ்நிலை அந்த மாரியும் வந்துட்டு நம்ம சொல்லலாம்
ஆமா ஆமா கண்டிப்பா இதுல வந்துட்டு ரொம்ப அப்பறோ வந்துட்டு நம்ம அப்பற அந்த காலத்துல வந்துட்டு எல்லாரு நிலாவையே வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு அந்த குழந்தைங்க எல்லா வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் ஆமா அந்த மாரி பாத்த காலம்லா போயிட்டு ஏன்னா இப்பல்லா யார் எந்த குழந்தைங்களும் நிலாவ பாக்குறது இல்லல அது ரசிகிறதும் கிடையாது அப்பல்லாம் சின்ன பிள்ளையா இருக்குபோதெல்லாம் மாடில உக்காந்து சாப்பிடுறதும் சரி இல்ல வாசல உக்காந்து நிலா காாமிச்சு சாப்பாடு ஊட்டுன காலம்லா முடிஞ்சிருச்சு ஏன்னா இப்ப வந்துட்டு எந்த குழந்தையு நிலாவை பாத்து சாப்புட்றது கிடையாது அலைபேசி இருந்தாத சாப் றனு சொல்லுது அந்த மாரி ஆயிடுச்சு இப்பலாம்
ம் ஆமா தோழி அதுக்கு என்ன பண்றது அது ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு சூழ்நிலை மாறிட்டே இருக்கு ஆனா முன்னாடி நாங்க ஊருக்கெல்லாம் போணுன்னு வச்சுக்கோங்களே ஆ கிராமங்களுக்கு போவோம் முன்னா டி நா போவே போனோ அப்டின்னா கரைக்டா ஒரு அஞ்சு மணிக்கல்லா எழுப்பி வுட்டுருவாங்க த்ருவாங்க அஞ்சு மணிக்கெல்லாம் நமக்கு நாளே அஞ்சு மணிக்கு நமக்கு ஸ்ட டாயிரு இப்ப இங்கெல்லா பாத்தீங்க அப்டின்னா ஆறு ஆற்ரை அந்த மாரி அங்க வந்துட்டு அஞ்சு மணிக்குலா ஸ்டார்ட் ஆயிரும் தூங்கும் போது ப ன்னா வீட்டுக்குள்ளயே இடம் இருக்கும் ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியில பாயவிருச்சு ஆஹ் வேப்ப மரம் அந்த மாதிரி இருக்குமா பாய விரிச்சு நிலாவை பாத்துக்கிட்டே தூங்குவோம் அதாவது நிலா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட வற மாரி இருக்கும் அதோடையே பேசிவிட்டு அந்த மாரி வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும் தோழி அதெல்லானா ஸ்கூல் படிக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு ஊருக்கெல்லாம் இப்பல்லாம் வளர்ந்துட்டோம் அதனால வந்துட்டு போறத இல்ல
ஆஹ் ஆமா அதே மாரி நம்ம வந்துட்டு அஹ் ஒரு பள்ளி படிக்கும்போது வந்து நம்ம நடந்து போக போது நிலாவும் நம்ம கூட வருதுன்னு நினைப்போல நம்ம எங்க போனாலும் நிலா எல்லாம் வருது அங்கேய அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே போகும்நிலாவ ஆனா இப்ப உள்ள இப்ப உள்ள யாரும் அது வந்து அவங்களுக்கு தெரியுது இல்ல யா இல்ல என்னன்னே அது தெரியல அந்த மாதிரி அதே மாரி அஹ் அப்ப எல்லாம் சின்ன பிள்ளையில வந்துட்டு அந்த நட்சத்திரம் வென்றது அதுலல்லாம் நிறைய ஆர்வம் காட்டிட்டு இருந்த ஆனா இப்பல்லாம் யாரும் யாரையும் அந்த நிலாவை பாக்கிற கூட யாரும் பாக் பக்க முடியல அந்த மாரி ஆயிடுச்சு இப்பலா
உம்
உம் அப்புறம் இப்ப வெள்ள எங்காவது இப்ப போனீங்களா சொல்லி இப்ப இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
ஆஹ் சுற்றுலா மாதிரி எல்லாம் இப்ப லாஸ்ட்டா கோயிலுக்கு தான் தோழி போனும் சமயபுரம் கோயில் இருக்கு இல்லையா
ஆஹ் ஆமா ஆமா
ஆஹ் அதுல அதுதான் லாஸ்டா போயிருந்தோம்
ஆஹ் ஹ்
உம் வேற இப்ப கிட்டனஸ்ல எதுவும் போகலையே தோழி
நானும் நானும் இ அந்த போயிருந்தேன் அந்த கோவிலுக்கு போயிருந்தேன் வீட்டுல வந்துட்டு அது மாலை போட்டிருந்தாங்கள அதனால நானும் போயிருந்த போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு உம் அது அ அந்த கோயில் அந்த கோயிலுக்கு போய் உங்களுக்கு அனுபவ பத்தி சொல்லுங்க தோழி
கோயில் என்ன தோழி கொஞ்ச நாங்க போயிருந்தப்ப சரியான கூட்ட ஒரு ஆஹ் தரிசன பண்ணறக்குள்ளயே பாத்தீங்க அப்டினா ஆஹ் ஒரு நாலு மணி நேர அஞ்சி மணி நேர அந்த மாரி இல்ல ஆச்சு தோழி ஆஹ் அதுலேயே வந்துட்டு கொஞ்ச நமக் க்கியே டயர்ட் ஆன மாரிதா இ இருந்து ச்சு ஆனாலு பொங்க பாக்கனு இல்லயா அதனால என்ன பண்றதுன்னு கொஞ்ச வெயிட் பண்ணி அந்த மாரிதா தரிசனொ பண்ணு தோழி
உம் ம் நன்றி தோழி உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப மகிழ் சி நன்றி தோழி
ஆ நன்றி தோழி கட் பண்ணிக்கோங்க தோழி